ஹலோ ஹலோ ஹலோ வணக்கொ
ஆ வணக்கம்மா பண்ணே நா இந்த வாக்கிங் போய்ட்டே அப்டி நடந்துட்டு பேசிட்ருக்க ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க இந்த உடற்பயிற்சி இந்த வாக் குக்கிங்கு இது ஃபிட்னஸு இதுக்கெல்லா எவ்ளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கோ
நா வந்து பாத்தீட்னா இந்த நாட்கள்ல வந்து பாத்தீட்னா அது கொஞ்சம் அவசியந்தா ஆனாலும் கூட
ம் ம் கண்டிப்பா அவசியம் இல்லைங்கோ ரொம்ப தேவதா இப்ப எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே செய்யாதுங்க யாருமே இல்லைங்க இப்போ ஆமா டயட்ல இருந்து இருக்கட்டும் எல்லாருமே ஸ்லிம் ஸ்லிமா இருக்கதா ஆச வர்றாங்கோ ஏன்னா புடிச்ச மாரி ட்ரெஸ் போடலாம் ஹெல்தியா இருக்கலாம் உக்காந்தா எழு லாம் செய்லாம் ஈஸியா அதனால வந்து அப்டி இருக்கதா வந்து ம்
நல்ல ஒரு முயற்சியா அத வந்து எடுக்றாங்க சில பேர் வந்து பாத்திட்னா அத நால நாள்தோறும் காலைல எந்திரிச்சு அந்த காரியத்தை செய்றாங்க அந்த உடற்பயிற்சி விசியத்த ரொம்ப முக் முக்கியப்படுத்தி செய்றாங்க அது வந்து பாத்தீட்னா ஒரு அது ஒரு புத்துணர்ச்சி ஜிம் மாரிதா புத்துணர்ச்சிகாக காலைல எந்திரிச்சஒன்னே நைட் ஃபுல்லா மைண்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்போ ஒரு புத்துணர்ச்சி கால எந்திரிச்ச உடனே இந்த உடற்பயிற்சி நடத்தல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே புத்துணர்ச்சி அந்த நாள் அந்த நாள் முழுவதும் நல்லா வச்சக்கிறதுக்கு அது ஒ க்க கூடியதா இருக்கு நம்முடைய உடல் நல்ல ஒரு ஆக ஆரோக்கியமான நிலைமையில அது காணப்பன்றதுதா எந்த விதமான சந்தேகம் இல்ல இந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா போகணும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நெறைய பேருக்கு வந்திருக்கு உடல் ரீதியான குறிப்பாக சக் கர நோய்க்கு மற்ற காரியத் நால வந்து பாத்தி னா தென தெனமு கண்டிப்பா அவங்க அந்த நட நடைப்பயிற்சியாக உடற்பயிற்சியாக செய்யணும்
இருபது வயசுலயே சுகர்ன்றாங்கோ ம் சின்ன சின்ன பசங்களுக்கும் சுகர் வருது ஃபுட்டு வகைகள் சரியில்ல ஃபுட் வகைகள்ள எது நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி எப்டி எடுப்பீங்க சிறுதானியோ இதெல்லா எடுத்துப்பீங்ளா
கண்டிப்பா கண்டிப்
களி களி இந்த மாரி எலாஸ் சாப்டுவீங்ளா கூழு களி
கண்டிப்பா அதே அதிகமான நேரத்துல வந்து பாத்துடிங்னா ஆ இதா ஒரு நேரத்துல பதன் நீங்க சொல்ற உணவு வந்து நாங்க எடுத்துகுவோ சரிங்ளா அத எடுத்துக்கிட்டா தா நல்லா ஒரு நெலமைல இப்ப தானியம் முளை கட்டிய தானியத் த வந்து பாத்திடினா நாங்க அதிகமாக சாப்டுவோ இந்த முளைக்கட்டிய தானிய ஆமா ஆமாமா ஏனா அது அதுல வந்து நெறையா நெறைய நெலமைல சத்துக்கள் அடங்கிதாக அதிகமா இருக்குது புரோட்டீனு அந்த மாரியான சத்துக்கள் அடங்கியது நெறையா இருக்கு அத எடுத்துக்கிட்டாலே நல்லா அருமையான உடலுக்கு நல்ல ஒரு வலிமையான ஒரு நிலமைல் இருக்கு அந்த மாரியான சூழ்நிலைகள் வந்து பாத்துடிங்னா நாங்க அதையு சேத்துதா இப்ப நீங்க சொல்ற மாரி உடற் பயிற்சி கூடுதலாக இந்த மாரி உணவு வகைகள் ரெண்டு நமக்கு சேந்து எடுத்துக்போது தா நமக்கு வந்து அதெலா நம்ப
ஆமாங்க இந்த சுண்டல் வகைகள் நெறைய எடுத்துக்லா நீங்க சொன்ன மாரி அந்த மொள கட்டி வெச்சி செய்யறது நெறையா எடுத்துக்லா ப்ரூட்ஸு ஆஹ் அதுக்கப்றமா பாத்தீங்கன்னா இது எஃகு வரக சாம இந்த கருப்பு கவுனி அரிசி இதுரு இது இந்த வகைங்கள் எடுத்துக்கலா அதை விட்டாக்க களி ஹெல்தியா இருக்க களி நெறையா சேக்கலா ராகி இது கேழ்வரகு ரொட்டி மரி குடோ செஞ்சி சாப்புலா இதெல்லா வந்து ரொம்ப ஹெல்தி ஃபுட்டெல்லா க்கு எவ்ளோ பேர் செய்றாங்க சொல்லுங்க பாக்லா ஹோட்டெல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு சிக்கன் ரைஸு அ இப்டிதா போது நூடல்ஸு சிக்கன் ரைஸு இப்டிதா பசங்களுக்கு இதெல்லா செஞ்சாலுமே சாப்ட மாட் மட்டுதா
அ துரித உணவு வந்து
நம்ப பழக்கோ படுத்துல இப்டியே நம்ப பழகிட்டோ அதனால வந்து இப்ப குடுத்தா இது புதுஸ் த இது என்னா இது களியா இது எப்டி சாப்புணுனு கேக் குறாங்கோ ஏன்னா இப்போ இருக்கிற தலமொறய்லே எல்லாம் மாறிட்டே வரனால மறக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்
துரித உணவு வந்து இப்ப துரிதமா யூஸ் பண்ற மாரி நம்ம வாங்கி எல்லாமே இப்ப வந்து து பத்தினா துரிதமான நெலமைய்ல செய்யணு அப்டின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்ததுனால நம்ம துரிதமாவும் ம மனிதனுடைய வாழ்க்கை துரிதமாவு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுது அ அதனா வந்து ச் முடிந்த வரைக்கு அதாவுது நம்ம வந்து பாத்தீட்ன்னா நம்ம ருசிக்காக அத சாப்புட்டுக்கலாம் முழிய அத அத வந்து நறைய பேர் வந்து பாத்தீங்ன்னா எல்லா வந்து பாத்தீன்னா டெய்லி அத வந்து பாத்தீட்ன்னா அவுங்க வந்து அத
போதிக்கி டேஸ்டா இருக்கா ம்
பழக்கப்படுத்திக்கிறதுனால அதலேருந்து அவுங்களுக்கு அடிமைத்தனம் ஆயிர்து அப்பறம் அதாவது வெளியேவர கொஞ்ச காஷ்ட்
கஷ்ட ஆவு ஆமாங்க எங்க வீட்லயே கூடோ பசங்க எடுத்துக்கிட்டா அ இந்த நாக்கு டேஸ்ட்டா என்ன இருக்கோ அப்போதிக்கி கி நம்மளுக்கு டேஸ்ட்டா இருக்கா ஓகே நம்ப ரொம்ப ருசிச்சி சாப்ட்டோமா அததுதான் யோசிக்கிறாங்கள தவிர அது நம்ம ஒடம்புக்கு எந்த அளவு ஹெல்தி இதனால நம்ப டா இப்டியெல்லா எதுமே யோசிக்க மாட் டன்டாங்கோ அப்டியே நீங்கோ கஷ்டப்பட்டு இந்த நீங்க சொன்ன மாரி மொள கட் நா இதுவோ இல்ல ஒரு கொட்ட போட்டு கொழம்போ இந்த மாரி சுண்டல் வகைகளு இந்த மாரி இதல்லா செஞ்சாக்க சாப்ட மாட் அவாய்ட் பண்றாங்கோ வேண்டா இது எது சாப்ட புடிக்கல அப்டின்ட்டு இது பண்றாங்கோ ஆனா நம்ம செய் அதுக்காக பசங்க சொல்றாங்கட்டு நம்ம விட கூடாது கொஞ்சோ கொஞ்சமா அப்டியே சேர்த்திட்டு வந்து நாளைக்கி அவுங்க பசங்களுக்கு அப்பதான் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்டியே போகு
கண்டிப்பா ஆமாம்மா
இத வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ண கத் கத்துக்கணு இல்ல இப் இப்ப இருக்குற ஃபுட்டு தான் அப்டியே ந க அது ஹெல்தி இல்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஹாஸ்பிட்லு அது இதுன்னு சுத்தணு நெறைய நோய்க வரு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நீங்க நீங்க சொல்ற உண்மதா, நீங்க நூறு சதவீதம் உண்ம நீங்க சொல்றதுலா வந்து பாத்துட்டீங்னா ஆனா வந்து பாத்துட்டீங்னா இப்போ இப்போ வந்து பாதீங்கனா உணவு வகை உணவு வகைகளு அதேபோ ல உடற்பயிற்சி ரெண்டு வந்து பாத்துட்டீங்னா ஒரு பேலன்ஸான சைடா இருக் கும்போதுதா அது நல்ல ஒரு ஆ நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலன நம்முடைய இல்ல உடலுக்காகட்டு மனசுக்காகட்டு எல்லாத்துக்மே குடுக்கக் கூடியதா இருக்கு சோ அந்த ஒரு நெலம னா இந்த உடற்பயிற்சி வந்து இன்னக்கி அநேகர வந்து பாத்தீங்னா தட்டி கழிச்சிட்டு காலைல எத்தன மணிக்கி எந்திரிக்கிறாங்க ஸ்கூலே போனாலு கூட ஏழ்ற வரைக்கு படுத் தூங்கிட்டு
ஆமாங்க ஆமா பத்து மணி வெர் லீவ் விட்டா பத்து மணி வெரியு தூங்கற்து இதெல்லா வந்து
லாம மிகப் பெரிய உடல் உடல் ரீதியான விளைவு என்னாவு கண்டிப்பா ஏற்படுத்து மனரீதியான நெலமைலியு அவங்க ரொம்ப டல்லாவே வெச்சிற்ப எப்பப் பாத்தாலு அவுங்க எதாவ் சோர்வா இருக்குற மாரி ஆமா ஆ மன ரீதியான ஒரு இதுல வந்து பாத்தீனா அவ்ங்க ரொம்ப இதாதா இருப்பாங்க அதனால தா இன்னிக்கி இருக்ற கொழந்தைகளோடைய நிலமைய நம்ம யோசிச்சு பாத்தோண் சொன்னா இப்ப எட்டாவ்து படிக்கிற ஒம்பதாவ்து படிக்கிறன் சொல் றாங்க ஆனா அவன பாத்தி னா தம்பி இத வாஸ் சொல்லுப்பா அப்டி நம்ம எதா கேட்டனு வச்சுக்கோங்களே அவனால வாசிக்க தமிழே வாசி முல்ல கேட்டா எட்டாவ்து நா படிக்கிற ஒம்தாது படிக்கிற
ஆமாங்கோ ஐ கண்ணு ப்ராப்ளமு கண்ணாடி போட்றது சின்ன வயசுலயே தல வலி வர்றது
கொண்டு வராங்
ஆமா தலவலி வர்றது இந்த மாரில்லா நறைய ப்ரச் ச்சினுங்கு இப்பு குட்டி குட்டி பசங்கோ பாத்தா கண்ணாடி கண்ணுச்சு கண்ணாடி போட்னுக்குறாங்கோ ஏன் கேட்டா தெரில போர்ல வந்து எழுதுற்து எங்ளுக்கு புரில தெரில தூர பார்வியா இருக்கு இப்டி நெரியா ப்ராப்லம்ஸ்ங்கோ
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து பாத்தீன்னா இன்னிக்கு அந்த ஒரு இயற்கையான கண்டிப்பா
இந்த மாரி தூங்று து அன் அ இந்த மாரி எல்லா எல் இது இல்லாம சாப்றது ஆ அவுங்க இஷ்டத்துக்கு எழ்றது இதெல்லாதா ஒரு ரீசன் நம்முளுக்காக வந்ட்டு நம்ம டைம் ஒதுக்கணு நம்முளு க்காக வந்து ஒரு எக்சசைஸ் வாக்கிங் சின்னதா ஒரு வாக்கிங்கு ஒரு எக்சசைஸு ஒரு ஹாஃபனவர் ஒதுக்கலாமே ஒரு நாள்ல நம்ம நல்லா இருக்கணுன்னு நெனைச்சு நம்புளுக்காக நம்மளே ஒதுக்கலாமே ஆமா
நம்ம நம்ம வந்து நம்பளுடைய வாழ்க்கைல நம்முடைய புள்ளைங்களுக்காக
ஆமாங்க எனக் எனக்கு இதெல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க வாக்கிங் போறதா இருக்கு ட்டு இந்த மாரி எக்ஸசைஸ் எல்லா நா வந்து முன்னாடி வந்து ஃப்ரெண்டு கூட வந்து சாயி மார்னிங் டைமில எனக்கு கொஞ்சோ கஷ்டோ ரெண்டு பசங்கலயு ஸ்கூல்ல அனுப்பணு கணவர வே வேலைக்கு அனுப்பணு இதனால கால ஏண்டா துவே கரெக்ட்டா ரெடி பண்ணி லஞ்ச்சு டிஃபனு எல்லா ரெடி பண்ணி அவுங்கள ரெடி பண்ணி அனுப்றது கரெக்ட்டா இருக்கு செரி அட்லீஸ்ட் நம்முளால காலிலதா முடியர்தில்ல சாய்ந்தரமாச்சு நம்ப பாக்லாமேண்ட் ஏஸ் சாய்ந்தர டைமில்ல வந்து ஃப்ரெண்டு கூட வாக்கிங் போயிட்டு அங்க எக்ஸசைஸ் எல்லா இருக்கு அது மிஷின்ஸ் எல்லா கொஞ்ச நேர அதெல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்டியே வருவோ சப்போஸ் அதுவு முடியலனா அதுக்கு முன்னாடி வந்து ஜிம் போய்ட்டு இருந்தங்கோ ஜிம் ரொம்ப விரும்பி போய்ட்டு இருந்தோ அதுவு ஒரு டூ இயர்ஸ் கிட்ட போணுங்கோ அதுக்கப்றோ சில சுச்சுவேஷன் அப்டியே பசங்ளுக்கு லீவு சம்மர் ஹாலிடேஸு இப்டே போன்னால அப் ரி அதுவு விட்டுட்டோ இதுக்மேல தா உங் கண்டிநியூ பண்ணி இ பண்ணலாட் இருக்கோ ஃப்ரெண்
வாரோ இப்ப வந் இப்ப வந்து பாத்தீங்னா அந்த ஒரு இப்ப நீங் அந்த ம் அந் அந்த ஒரு முயற்சி எடுக்கும்போது இப்ப வந்து நீங்க நடைபயிற்சியே போறீங்க வச்சுக்கோங்ளே அந்த நடைபயிற்சி போகும்போது வந்து பாத்தீங்னா உங்களுடைய பிள்ளைகள கூட்டு போகும்போது நீங்க வந் அந்த பிள்ளைகளோட வந்து பாத்தீங்னா எதாவ்து சொ சொல்லணு புடிக்கணு அப்டினா நீங் பேசிட்டே போம்போது உங்களுக்கு அத நடைப்பு வர்றது உங்களுக்கு தெரியாது அந்த நேரொ கூட்னா முக்கே கடசி சைஸ் சைஸ் பண்ண மாரி இருக்கு நம்ம பிள்ளைகளோட என்ன பேசணோ அவுங்களோ முடியுமான் அவுங்க பேசற்து நம்மக் கேக்குறது இப்டிப்பட்ட ஒரு இதுல வந்து பாத் னா நம்ம தெரிஞ்சுக்லா ஏனா அதுக்குன் நம்ம தனியா உக்காந்து கே கூடொ கொஞ்சோ சிரமமான காரியொ ஆனா வந்து பாத்தீங்னா நம்ம இந்த மா ரியா நேரத்த இரண்டு எதுமோ எதுக்கும் பயன்படுத்திக்லா நம்ம நடந்த மாரியாவு அவுங்கட் ட அவுங்களுடைய காரியங்கள கேட்ட மாரியாவு ஏன்னா இன்னக்கி வந்து பாத்தீங்னா பிள்ளைகளோட விஷயத்துக்கு அவுங் கேக்றத கெடையாது நம்ம நா மொதலா பதில் குடுத்துர்றோ அதுக்கப்றந்தா இந்த பிளேஸ் சொல்ல வர்றத அதா பதிலிலே முடிவெடுத்துட்டாங்கல்ல அதுக்கப் ப என்ன சொன்னாலு அவுங்களுக் கேக் போறது கெடையாது அப்டிங்கற ஒரு மனநெலக்கி அந்தப் பிள்ளைய தள்ளப்பட்றாங்கல்ல அதனால அவுங்க வந்து பாத்தீனா ரெம்பொ அதுனால எதுவு சொல்றதில்ல இது சொன்னால் நமக்கு ஆ எந்த ப்ரயோஜனங் கடையாது அவுங்க நம்ம சொல்லாததக் முன்னா டியே அவுங்க முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க அதனால நமக்கு எந்த கெ
கண்டிப்பா உண்ம அதுதா
அந்த மாரியான ஒரு சூழ்நிலைல இன்னக்கி இருக்குது அத்னால ஊ டீச்சிங்கு வந்து பாத்துட்டீங்னா ரொம்பக ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யலதா என்னோடைய ப என்னோடைய ம
கண்டிப்பாங்கோ எனக்கு அதுதா எனக்கு வந்து எனக்குன் கூட நானு யாருகிட்ட பேசினா வந்து கொஞ்சோ வெயிட் அவுங்க அதிகமா இருக்கிற மாரி இருந்தா கூட நா ஓப்பனாவே சொல்லிடுவோங்கோ கண்டிப்பா நீங்க வாக்கிங் பண்ணங்ளே ஏ எக்ஸசைஸ் பண்ணகூடாது உங்க நல்லதுக்காகதா நீங்ளே ஒக்காந்தாலு உங்களுக்கு ஈஸி எழ முடியணு நீங்ளே நீங்க உங்கள பாத்துக்க முடியணு உங்ளுக்கு இப்பயே இப்டி இருந்தா ஒக்காந்து எழ கஷ்டமா இருந்தா இன்னு ஒரு ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ கழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அப்ப யார் வந்து செய்வாங்க அது இல்லையா அவுங்கவுங்க வேல செய்யறதுக்கு அவுங்கவுங்களு கரெ இருக்கு அதனால நம்ம நம்மோ ஏஜ் பெரிய மேட்ருல்ல நம்ம வந்து எந்த ஏஜ்லயு ஃபிட் டா இருக்குமான்றதுதா நம்ளுக்கு ஒரு பெரிய மேட்டர் சேலஞ்சிங்கா போது ஏ ஒரு சில பேரு ஏஜ் குறிப்பிடுறாங்கோ ஆமாங்க ஏஜுக்காக இப்டி
நிலைய நம்ம உருவாக்கி வெச்சுக்கணு நம்ம மத்தவங்கள அ சார்ந்து இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுனா ரொம்ப சிரமமா போயிரு நமக்கு சிரமோ மத்தவங்களுக்கு சிரமம் ஆயிரு
ஆமாங்கோ அதா சிலர் சொன்னாவே ஐயோ எனக்கா ஏஜ் ஆயிடுச்சு அவ்ளோதா விடு இதுக்கு மேல எல்லா நா என்னத்த பண்ணி என்ன பண்ண போறோ அப்டின்ற மாரி சிம்பிள்ளா சொல்ட்டு போய்டுவோ அவங்களுக்கென்ன மிஞ்சி போனா தேர்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜ் தாங்க ஆகு அதுக்கே அப்படி சொல்லிடுவாங்கோ அப்ப எப்படி நீ ஃபிப்டி ஏஜ் வரைக்கு எல்லா ல்லா இருப்ப உங்களால முடியாது இல்ல செரிங்கத் தோழரே ரொம்ப நன்றி நீங் பேசினது நன்றி ஆ இன் பேசலா நன்றி தோழரே ஆ